ஆ கேக்குது என்ன பண்றீங்க மேடம்
சும்மா தா அப்டியே உக்காந்துருக்கன்டி
ம் வேலைக் கெழம்பலையா
வேலைக்கி நால்ர மணிக்கு தா கெளம்புவே
சேர் சேர் டெய்லி பாரு இவ்ளோ நேரோ ஃப்ரீயா இருக்கீல்ல இப்பெல்லா கெளம்பண்ணு தோனாது அடிச்சு புடிச்சு கெளம்புவோ ம் அப்பதா கெளம்புன மாதிரி இருக்கு மிஸ் பண்ணிருப்பேன் அந்த மாரி ஆனா யோசிப்பே இவ்ளோ நேரோ வெட்டியா தா உக்காந் அ எட்த்து எதுல உக்காந்துருக்க உங்க
அது என்னமோ அந்த கடைசி நிமிஷத்துல கெளம்பணுன்னு நெனைச்சாதான்டி கெளம்ப முடியுது
ஏ வீக் ஆப்ல இருக்கும் போதே அந்த சரி ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சுற வேண்டியது தான இப்ப எனக்கு அப்டி இல்ல‌டி எனக்கு மைண்ட் செட்ட பொறுத்து பீரோவ தொறந்து எது கண்ணுக்கு ம் ஆ அப்புடி ஹரி பரியா கெழம்பனு அப் கம் ம்
நல்லா ஹேர் வாஷ் எல்லா பண்ணி நல்லா இருக்கும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணனுன் நெனைப்பே
ம்
பீத்த மாரி இருக்கும்போது என்னை பீத்த மாரி ட்ரெஸ் பண்ணன்னு நெனைப்பே
அப்ப நீ என்ன பண்ணும் ஒரு பத்து செட் ட்ரஸ் ஃப்ரீயா இருக்கும் போது அயன் பண்ணி வை நல்ல டிரெஸ் அஞ்சு பீத்த ட்ரஸ் அஞ்சுன்னு
மோஸ்ட்லி எங்கிட்ட காட்டன் இருக்காது எல்லா அந்த
ம் ம் அப்ப அதெல்ல நா எ பண்றே
அதெல்லா ஆயிட் யின் பண்ண மாட்டே அந்த மாரி ட்ரஸ்‌ தா பாறே அந்த மாறி சோம்பேறி தனோ பட்டு டைம் ஆயிடுச்சுனா அந்த மாரி ட்ரெஸ் எடுத்து போட்டு போய்ருவே
ஓஹோ சிஸ் அப்டியே மெதுவா கெளம் ம் ஹும் சிவானந்தோ வந்தப்ப யாருன்னோ ஆமா அந்த கடக்குல்ல தா வேல செய்யணு டிஃபன் கொண்டு போறதுல்ல கேன்டீன்ல சார் ம் சேரி சேரி உங்க வீட்டுக்கார் வேலைக் போயிட்டார நைட்‌ நேரத்துல நல்லா மீல்ஸ் சாப்டு ம்
மீல்ஸ்ன்னா நானு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போடுவாங்கடி சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் ஏதோ ஒண்ணு
ம்
அப்றோ பொங்கல் அப்ப சாப்பாடு அவாய்ட் பண்ணி இத மட்டு நா சாப்பிடுவே
ம் ம் நைட்ல பொங்கலா பொங்கல் சாப்டு இனிப்பு பொங்கல் ரெகுலரா டெய்லி இதேதா
அப்டி இல்ல ஒர் நேத்து பாத்தீன்னா
ம்
அப்பற சப்
ஓஹோ ம் ஆக மொத்த சாதம்தே அப்பறம்‌ கேசரி ஆக மொத்தோ சாப்பாடுதே
சாப்பாடுதா ஆ ஆமாண்டி அதெல்லா சாப்பிட்டதா கொஞ்சோ பிரிஸ்க்கா உக்கார முடியுது நைட் நேரோ
ஆஹா எத்தன மணிக் சாப்புட போவ ம் ஹும் ஹாஃபன் ஆரா ஒன் அவரா அவ ப்ரேக் டைம் ம்
அதனால காஃபி டைம்ல எது எடுக்க மாட்ட எல்லாமே இந்த லன்ச்லே அந்த ஒன் அவர் எடுத்துடுவே அவ்ளோதா
சும்மாவுங்கூட எந்திரிச்சு போமாட்டியா ப்ரேக் டைம்க்கு
அதெல்லா எந்திரிப்பெ பிரேக் டைம்னா சும்மான்னா வாஷ்ரூம் போய்ட்டு வருவெ
ம் ம்
அடிக்கடி சும்மா தூக்கோ வர மாரி இருந்துச்சுன்னா என்ச்சி வா
ஷ் ரூம் போய் பேஸ் வாஷ் பண்ணிட்டு போற என்ச்சி போய் தல சீவிட்டு வருவ பக்கத்துல பேசிட்டேல்லா வேல செய்ய மாட்டியா
ஓ அதெல்லா பண்ணுவோ அதுல்லாம எப்டி தூக்கால் இன்னிக்கி
இன்னக்கி எனக்கு ஒகே ஓரளவுக் தூங்கிட்டா
தூக்கமே இல்லாம இருக்கோல்ல அப்பல்லா எனக்கு ஐயோ ஒக்கார முடியாது எப்டியோ
யு டேபிள அடிச்சு தட்டி எந்திரிச்சி போவே நானு தூக்கோ அப்டி வரு எனக்கு டார்கெட் முடிச்சுருவீயா
ஐயோ எங்கடி இப்பலாம் பண்றதுக்கேல்ல
முடில
ஃபுல்லா அந்த ஆட்டோமேஷனா மாறுது எங்க ப்ராசஸ் எல்லாமே அதுனால இவனுங்க வே வாலண்ட்ரியா நாங்க வேலய விட்டு நிக்கணுட்டு
ம் டார்ச்சர் ஓஹோ அப்புற யாரு யாரு முடிக்க மாட்டீங்களா ஒங்க டீம்
யாருமே இப்ப முடிக்கறதுல்ல ஃபஸ்ட்டுல என்ன பண்ணுவாங்க ஏழ்நூறுன் டார்கெட்ருந்தப்ப எல்லாருமே அடிச்சாங்க
ம்
இன்சென்டிவ் எல்லா வாங்குனாங்க பெனிஃபிட்ஸ் எல்லா இருந்துச்சு இப்போ அடிக்க முடியாதுன் தெரிஞ்சே எட்நூத்தி இரவது போட்டு
அ
அடிஷ்னல் டாஸ்க்கு குடுத்து அதையு பண்ணணு இதையு பண்ணணு வாலண்ட்ரியா பண்ற மாரி இருக்கு
ஓ வே சிக்ஸ் ஆல்ரிரெமெண்ட் தா வர்தா ம் ம் அப்ப எல்லாரு சேந்து கம்ப்ளைன்ட்லா பண்ண வேண்டிதான
ஓ சொல்ல டெய்லியு டெய்லியு பொலம்பிட்டே தா டி இருக்கு டீம் லீட் வெப்பாங்க அதுல பொலம்புவா எங்ளால அச்சீவ் பண்ண மு டில நீங்க ஏ நெகட்டிவா பேஸ்றீங்க அப்டின் ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பாசிட்டிவாவே நீங்க இருக்க மாட்டீங்க முடியு அச்சீவ் பண்ண முடியாததா டார்கெட்
அ க்க அ நீ எவ்ளோ பண்ற
நாலா எட்நூறுக்கு ஐநூறு இந்த மாரி தா அடிக்கிற என்ன அவுங்க ப்ளானுனா அதாண்டி அவங்களுக்கு என்ன பிளான்னுனா அ இந்த மாரி டார்கெட் எப்டியாச்சு பண்ணிர்னு இவங்களால ரீச் பண்ணவே முடியாது கடைசில எண்ட் ஆஃப் த டே ரெண்டு மாசோ இவங் கண்டினியூஸா ப்ரொடக்
ம் ஓஹோ அந்த மாதிரி அப்ப எ டீம் மாறிக்க வேண்டிதுதானே அப்புற என்ன உனக்கு எல்லா டீமு பழக்கந்தானே புதுசா ஒரு டீமுக் போனா பிரச்சன உனக் எல்லா டீமு பழக்கமா அதுதான எ இதுக்கு முன்னாடி இருந்த டீம்கே போய்யிரு அந்த மாரி போயிடு ஓகோ ம்
இப்ப சொல்ரது ஜால்ரா தட்றவங்க அவங்க பசங்கள ஸ்கூல்ல இருந்து கூட்டுவரவங்க
ம் ம் ஓ ஏ உனக்கு ப்ரமோஷன் எல்லா குடுக்கலையா
அதுதா இந்த இப்ப இந்த ஆட்டோமேஷன் ப்ராப்ளம்னால ப்ரொமோஷன் எல்லாமே டீப்
ஓ பேசாம் வேற ஆஃபிஸ் மாத்திக்லால
இல்லடி இங்க இங்க வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இப்ப நா வேற ஆஃபீஸ் போனாலு அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றக்கு ரொம்ப நாள் ஆகா
ஆஹ
கேட்டா சொந்த தொழில்
சொந்த தொழில் தா இப்போ நம்ம கூட படிச்ச பைய உங கூட தானே வேல செஞ்சா அவனு பிளரா ஆஃபீஸ் போய் டீ எல் லா ஆயிட்டான்ல
டீ எல் ஆமா ஆனா அவங்க டோட்டல் ப்ராசஸே வேறன் நெனைக்கிறே
போய் கத்துக்க வேண்டியதா என்ன இதுல இருந்து கொஞ்சோ டிஃபரா இருக்கு அவ்ளோதான பேசாம கேளு அவே கிட்ட ம் அது நைட் ஷிப்ட் தா ம் கேட்டதுக்கு அவே என்ன தெரிமா சொல்றே அப்படின்னா
எனக்கு என்ன
அதா கொஞ்சோ ஃபாலோ பண்டே கொஞ்சோ அப்டியே ஃபாலோ பண்ணிட்டே இரு ஆ அப்ப அப்டியே அவன ஃபாலோ பண்ணிட்டே இரு எப்யு இன்டர்வியூ இருக்கு சாப்டதா மறந்துருவாம்ல
ஆமா
ஃபாலோ பண்ணிட்டே இரு இன்டர்வியூ இருக்குனா டக்குன்னு போய் அட்டன் பண்ணிரு எனக்கு பிஸ்னஸ் மைண்ட் வருது டி தனியா எதனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு கைன்ட் ஆஃப் பிஸ்னஸ்
கைன்ட் ஆஃப் பிஸ்னஸ் பாத்தீங்னா ஃபுட் ரிலேட்டடா போனாலு அடி வாங்கிருவோ சிலிண்டர் ரேட்டு இதெல்லா இன்கிரீஸ் ஆனதுனால வேற வேற எது என்ன பண்றதுன்னே தெரில
ஒரு ஐடியா இருந்தா தானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியு
ஆனா ஒழைக்கணுன்னு தோணுது ஓடி ஆடி வேல செய்யணுன்னு தோணுது போது இந்த சிஸ்
ஓடியாடி வேல செய்யணுன்னா நீ என்ன வேலைக்கு போணு ஓடி ஆடி வேல செய்யறது ம் ஓ பிசிக்கல் பிசிக்கலா செய்யலான் ஆமா கட்டட வேலைக்கு அதெல்லா வாயில சொல்றக்கு ஈஸிய தா இருக் கோ கட்டட வேலைக்கு போய்பாரு அதா போயி பாரு இந்த அடிக்கிற வெயில்ல கம்பி தொட முடியுமா தூக்க முடியுமா அ போய் பா போய் பாத்தா தா தெரியு அந்த வேலையில இருக்க கஷ்
அப்ப நம்ம ஒடம்பு கொஞ்சோ வலுவாகு
வலுவல்லா ஆகு நீ ஆனா கருகருன்னு ஆயிடுவ பாத்திருக்கியா கலர்ரு வந்து இல்ல அந்த அளவுக்கு நீ இப்ப ஏ சி ல ஒக்காந்து பழகிட்டு ஒரு நாளு க்கு நல்லா இருக் முடியாது சும்மா வெளிய இப்டி போயிட்டு வரக்கே எனக்கு அப்டி வேக்குது அதுல டீ ஹைட்ரேட் ஆயிட்ற இந்த கட்டட வேலைக்குல்லா சும்மாவா
ம் ம்
வேற ஏதாது இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ்
ஃபிரான்சைஸ் இருக்குல்ல ஃபிரான்சிஸ்
ஆமா என்னது இந்த டீ பாய் அந்த மாரியா அதுக்கு சிலிண்டர் தேவதா எல்லால்ல அவுங்க பாக்க மாட்டாங்கோ ஃபிரான்சைஸ் உனக்கு என்ன அந்த நேம் போடு உள்ள இருக்க அந்த அட்மாஸ்ஃபியர் சி அதென்ன அ அந்த மாரி இருக்கறது டேபிள்ஸ் சேரு அப்றோ என்ன ஐட்டம்ஸ் அந்தனுட சோகேஸ் ஐட்டம்ஸ் அந்த மாரி அவங்க பிரிப்பரேஷன் எப்டிங்கறத நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் குடுப்பாங்க அவ்ளோதா சிலிண்டர்ல்லா அவ்ங்க பாத்துக்க மாட்டாங்க அதல்லா ஒவ்வொருத்தவங்கதா நறைய பேர்லா எல்லாருல்லா பண்ண மாட்டாங்க ஃப்ரான்சிசின்னா எடுத்தா நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தா
ஆமா ஒரு சில தா அவுங்க கவர் பண்ணுவாங்க
க்காகதா ஆமா அந்த நேம்க்காக மட்டுந்தா அது அமௌண்ட் க்ராஸ் பண்றது நேமு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு குவாலிட்டி அதே அ அதே மாரி இருக்கனோங்குறது மட்டுந்தா
ம் ம்
மத்ததெல்லா வந்துட்டு நாமதா பாத்துக்கணு எனக்கு அடி ஐடியா இருந்து எனக்கு எங்க வீட்டுக்காரு இனிமே டீ பாய் டீ பாய் எப்பறொ கருப்பட்டி காஃபி ஆமா
அங்க எப்பா பாரு கூட்டமா தாண்டி இருக்கு
எல்லா டீ கட்லயு கூட்டுமா தான்டி இருக்கு டீ பாய்லி கூட்டமாதா இருக்கு கருப்பட்டி கூட்டமாதா இருக்கு பட் அத அந்த சாப் பாடு வந்து அன்னைக்கி அன்னைக்கே விக்க வந்தது அன்னைக்கே வித்ருச்சுன்னா லாபொ
ம் ம்
இத்தன் நாள் கேரி ஃபார்வட் பண்ணோம்னா நமக்குதா நஷ்ட்டொ
ஆமா
அதல்லா கொஞ்சொ நல்லா யோ ச்சு முடிவ் பண்ணுன் சொல்றது இப்ப நாங்க சொந்த பிஸ்னஸ் பத்தியே நாங்க யோசிக்காம இருக்கோ
நாலா டெய்லி யோசிச்சிட்ருக்க என்ன பண்லா இதப் பண்லாமா அத பண்லா எத எடுத்தாலு அதுல ஏதோ ஒரு ட்ராபேக் வருதா அதுனால நம்ம ப்ராப்பரா அதுல எறங்க முடிய மாட்டேங்கிது
சேரி இரு கூப்புர்ற ம் செரி ஓகே
நா பேசிட்டு உனுக் கூப்புர்ற சேரி ஓகே